ஒ
ஆஹ் வணக்க வணக்க நண்பா நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
உம் நல்லா இருக்கே நண்பா இப்பதா நண்பா சாப்ட்டே தோச சாப்ட்டே தொட்டுக்க தேங்கா சட்னி நீங்க என்ன சாப் டிங்க
நா பாத்தீங்னா பருப்பு பொ பொருப்புன் சொல்லுவாங்க நண்பா சாப்
எப்டி நண்பா உப்பு பருப்புங்கிறீங்க அது உப்பு பருப்புங்கிறீங்க அது எப்டி நண்பா உப்பு மட்டுந்தா இருக்குமா இல்ல பருப்பு இருக்குமா
பருப்புக்குள்ள பாத்தீங்னா உப்பும் போட்டு வெப்பாங்க நண்பா அது ஒரு ஒரு வகையா நல்லா இருக்கு நண்பா அது தெரியுமான் தெரியில நல்லா இருக்கு நண்பா நீங்க சேரி
பொரியல் சாப்ட்டு வந்தீங்க என்ன பொரியல் நண்பா
நண்பா இங்க இது கேரட்டு பீன்ஸு பொரியல் நண்பா அங்க நண்பா
ஓ இங்கயா நண்பா இங்க அப்டி எதுமே இல்ல நண்பா வெறு தோச சட்னி நண்பா எங்கயு வெளிய போலைங்ளா
எங்கயு வெளிய போலைங்க வெயில் அடிக்குதுங்க இப்பதா போலாங்க இப் கொஞ்ச நாளாச்சு இன்னக்கி வீட்ல சொன்னாங்க எ என்னன்னா வெள்ளிக்கெழம நாளு வங்கிலருந்து பண எடுக்க வேண்டா நாளைக்கு குடுத்துக்லா அப்டின் சொல்லி சொல்றாங்க
அதா நண்பா நா சொன்னே அதா நண்பா நானு இப்போ வீட்ல சொல்லுவாங்க
பாத்தீங்னா வட்டி கணக்கு வந்து குடுத்துட்டாங்களாம் நண் பா அதனால பிரச்சனை இல்ல அதனால நீங் வெள்ளிக்கெழம நாளதுமா எடுக்க வேண்டா நம்ம நாளைக் குடுத்தாலே போதுந்தா சொல்றாங்க நண்பா
அதாங்க நீங்க என்னமோ பண்ணுங்கெ உங்க விருப்பந்தாங்க ஏனா குடுக்குறவங்க பாத்திங்கனா அதெல்லா பாத்துதா குடுப்பாங்களா நெனச்சு பாருங்க
நா அது சொல்லிட்டெங்க பெரியவங்க கேக்கலைன்னா நம்ம ஒண்ணு
ஆனா குடுக்குறவங்களு அத பாத்துதா குடுப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது
ஆமாமாங்க அது ஒரு சில பேர் இருக்குறாங்க ஆமாங்க சேரி செரிங்க நீங்க வெளி எங்கெயு போலெங்களா இன்னைக்கு வேலைக்கு போலைங்களா வீட்ல இருக்கிங்ளா
ஆமா இல்லல்லைங்க இன்னைக்கு வேலைக்கு எங்குயுமே போலைங்க எதோ பையனுக்கு பாத்திங்கனா ஒரு ஒரு கொலுசு ஒரு அருணா கொடி எடுக்கலா சொல்லிட்டு கெளம்பிட்ருக்கொங்க இனிமேலதா போகணு போய் ஒரு எடுத்துட் டோர்னுங்க
பரவால்ல பரவால்லைங்க எங்க பக்கத்துலதா போவெங்களா இல்ல தூரத்துல போவெங்களா வண்டியில போறெங்களா கார்ல போறெங்க பஸ்ல போவீங்களா எப்படி போறெங்க
நா பாத்தெங்னா பஸ்லயு போலெங்க பைக்லயும் போலெங்க கார்ல தாம்போலான்ருக்கே கார் இல்ல அதுகாட்டி புக் பண்ணி போலான்ருக்கே இங்கருந்து ஒரு ஹாஃப் னவர் தாங்க பக் இதுலதா இருக்குது நா போயிட்டு வந்துர்லான்றுக் கே மழ வர மாருந்தா போயிட்டு வந்துருங்கம் மழ வந்தா போ மாட்டேங்க
பரவால பரவால்லைங்க எந்த மாரி எல்லா டிசைன்ல பாக்குறீங்க பையனுக்கு வாங்குறிகனா பையன் வளர்ந்துட்டானுங்களா இல்ல பையனுக்கு எத்தன வயசாகுதுங்க
பைய இல்ல இல்லைங்க பையனுக்கு இப்பதாங்க ஆறு மாசந்தா ஆச்சி ஓகே
ஆறு மாசந்தா ஆச்சுங்களா
ஆமா ஆமாங்க அவனுக்கு தாங்க அது கொலுசு அறுணா கொடி எடுத்து எடுக்கலான் சொல்லிட்ருக்கங்க ஆனா இதா சொன்னாங்க எடுத் தரலான்னு அதாங்க எடுக்றதுக்கு தா போறே
பரவால்ல பரவால்லைங்க நல்லதுங்க பையனுக்கு இப்பருந்தே சேத்து வக்கிறிங்க நல்ல முயற் ச்சு தாங்க பெருசா நம்ம முயற்சி பண்லைனாலும் சின்ன சின்னதா சேர்த்து வச்சியாவது பெருசா வரும்ங்க
ஆமாமாங்க ஏன்னா அது பயனுக்கு அது எடுத்து போட்ணுமாமாங்க அதுதா ஒரு வழக்கமாமா சேரி அந்த வழக்கத்த அப்டியே பின்பற்றுவோம் சொல்லிட்டு
நல்ல வழக்கந்தாங்க பழ பழக்கமுறைகள மாத்த முடியாது இல்லிங்களா ஆமாங்க
ஆமாங்க அதாங்க நானு சேரின் சொல்லிட்டு அத எடுக்கல சொல்லிட்டு போறேங்க எவ்ளோ வருனு தெரியில கையில பாத் பாத்திங்னா ஒரு ஒன்னு ஒன்னேகால் இருக்குங்க
பரவால பரவாலங்க நீங்க எவ்ளோ எடுக்கலான்ட்ருக்கிங்க சொல்லுங்க நா சொல்றங்க
தெரில தெரிலிங்க அதல்லா மனைவிக்குதாங்க தெரியு எனக்குலா அப்புடி ஒண்ணுமே தெரியாதுங்க
சேரிங்க பரவாயில்லைங்க தெரிஞ்சு வெச்சுக்குங்க ஏனா நாளைக்கு முன்னி நீங்க தனியா போற மாரியு நண்பர்களோட போற மா இது மாரி இருந்துதுனா உங்ளுக்கு தெரிஞ்சி வித்துதுனா இங்கினா உங்குளுக்கு நீங்க பகிர்லா இல்லயா நண்பர்களுக்குலா சொல்லி குடுக்கலா இந்த மாரி இருக்குங்க இவ்ளோரு வருங்க இந்த மாரி வாங்னாதா வாங்கனு சொல்லலாங்க
ஆமாமாங் தெரிஞ்சி வெக்கலாங்க இப்ப நம்ம நியூஸ்லயே பாக்குற இவ்ளோ வெல அவ்ளோ வெலனு இதுக்கு மேல என்னங்க தெரினு தெரிய வேண்டியது இருக்கு இப்ப நீங்களே ஒரு பக்கம் நீங்க கோல்டோ ஏதோ எடுக்க போறீங்கன்னா மொபைல் இருக்குலங்க மொபைல நீங்க போட்டீங்கனா நீங்க வெலவாசி எவ்ளோ தெரிஞ்சிருங்க அங்க போனா டிஸ்கவுண்ட் கிஸ்கவுண்ட்டுல குடுக்கலா மாட்டாங்க இது என்னா துணி கடையிங்களா இது நக கடைங்க அதுலா கு எதுவுமே குடுக்க மாட்டாங்க
ஆமாங்க அதுக்குதா சொல்ற நீங்கதா சொன்னீங்க எனக்கு தெரியாது எதுவா இருந்தாலு மனைவிக்குதா தெரியுனு சொல்றீங்க கையிலயே கை பேசி வச்சிருக்கீங்க அந்த கைப்பேசியில நீங்க என்ன வேணு மோ என்ன தெரியணுமோ அதை போட்டீங்கன்னா அது உடனடியா வந்துடு
இல்ல இல்லலைங்க கரெக்ட் கரெக்டுங்க ஆனா பாத் அது என்ன எவ்ளோ பவுன் எடுக்க போணுனு எனக்கு தெரிலிலிங்க அவளுக்குதா முடிவு பண்ணி வெச்ச நா நீ வா நா போ கடைக்கு போலா கடைக்கு போய் அங்க எவ்ளோ வாங்க்லானு சொல்லி நா பாத்துக்கிறே அப்டின்னு சொல்றாங்க
அப்படி சேரிங்க இரு இல்லைங்க அது வந்து நீங்க சம்பாரிப்ப பாத்தீங்கன்னா நீங்கதா சம்பாரிப்பீங்கனு நெனைக்கிறங்க சம்பாரிச்சீங்கனா அதுவு அந்த காசு அது வந்து நீங்கதா குடுப்பீங்க இருந்தாலு எங்க கூட்டிட்டு போனா அவங்க வாங்கறாங்க செரிங்கே இருந்தாலு நீங்க கலந்து ஆலோசிக்கணுங்க என்ன வாங்குற என்ன வாங்க போற எவ்ளோக்கு பண்ண போற எவ்ளோ பட்ஜட் ஆகு இதலா நீங்க கேட்குணு ஏனா குடும்பத் தலைவண் ஆயி டீங்கனா அந்த குடும்ப பொறுப்பு உங்ககிட்ட தாங்க இருக்குணு
கரெக்ட்டு கரெக்டுங்க நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புலா இருக்கணுங்க ஆனா குடும்ப பொறுப்புலா நா பாத்தீங்கனா மனைவிகிட்ட குடுத்துருவங்க நம்மளுக்கு இது மாரி பிரெசஷரான சுச்சுவேஷன்லா ஆகாதுங்க வேலைக்கு போயிட்டு வரமா காசு மனைவிகிட்ட குடுக்குறமா அவ்ளோ தாங்க மத்தபடி பாத்தீங்கனா ஏதாச்சி சந்தேகனா எங்கி ட்ட கேப்பாங்க நா க்ளியர் பண்ணுவங்க மத்தப்படி ஒய்ஃப் சுமால கிடையா ரெண்டு டிகிரி முடிச்சுக்கா அவளுக் கொஞ்சோ அறிவு இருக்குங்க என்னையவே அவதாங்க வழிகாடி கூட்டிட்டு போய்ட் இருக்காங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க வழி காட்டுறாங்கன்னா தப்புல்லா சொல்லீங்க நீங்களு அந்த மாரி அவங்க ஒரு வழி காட்டினாங்கன்னா நீங்களு ஒரு வழிய காட்டனீங்கன்னா ரெண்டு வேற ஒரு ஒரு பெரிய வழில போலாம்லையா ஒரு வழில மட்டு போய் அ சின்ன சின்ன வழியா இருந்ததுன்னா அது சிரமயிருங்க அதே ரெண்டு பேரு சேந்து ஒரு வழிய காமிச்சீங்கன்னா நீங்க ஒரு வழி அவங்க ஒரு வழி காட்டும் போதுங்க அது பெரிய வழியா வரும்ங்க அது நல்ல ஒரு எடத்துக்கு போய் சேரக்கூடிய வழியா கூட இருக்கலாம்ங்க
கரெக்ட் கரெக்டுங்க நானு அப்டித்தாங்க நெனைப்பே நம்ம ஒரு வழி அவ ஒரு வழி எடுக்கிறப்ப பெரிய வழி வரு ஆனா பெரிய வழி தல வலி ஆக கூடாதுன்னனு சொல்லிட்டுங்க அவளோட வலியவே நா எடுத்து பி ன்னாடியே நடந்து போயி ஒண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு வழி எடுக்க போய் அவ ஒரு வழி லிஎடுக்கப் போய் ரெண்டு வழியு சேந்து முட் முட்டிரூச்சூன்னு வைங்க அ இது ஒரு பெரிய தலவழியாகு ம் இல்லைங்களா அதுங்காட்டி பாத்தீங்கன்னா ஒரு வேவலிய பயன்படுத்திக்கனு அ எந்த பிரச்சனையு எந்த சண்டையு இரு து வரக்கூடாது ஒரே வழிங்க
புரியுது புரியுதுங்க பரவாயில்லைங்களே இந்த இந்த வயசு இல்ல இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான பக்குவம் வந்துருச்சுங்க இந்த மாரி யோசிக்கிறக்கல்லா எப் ப்படிங்க நீங்க அதே கைபேசியிலயே பாத்து கத்துக்குவீங்களா இல்ல பெரியவங்க பேசுறத வச்சு நீங்க கத்துக்குறீங்களா
இல்ல இல்லைங்க இதெல்லா வந்து நம்ம வந்து வழக்கு முறையில பாத்தீங்கன்னா பட்டு தெரிஞ்சுக்கிறதுதனங்க இப்ப தீயே சுடறதுன்னா கொழந்தைகளுக்கு தெரியதுனங்க ஒரு டைம் பட்டுச்சுனாதாங்க தெரியு அது மாதிரிதாங்க வாழ்க்கையையில அனுபவு அதே மாரி ஒன்ஸ் நீங்க பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எது எது பண்ணனு எத எது பண்ணக்கூடாது எப்டி த்தணும் எப்டி மாத்தக் கூடாது எந்த வழில போகணு எந்த வழிய பயன்படுத்த கூடாது அதல்ல உங்களுக்கே தெரிஞ்சுருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இந்த மாரி ஒரு பட்டு தெரியுங்கிறதுக்காக நீங்க அடிக்கடி அத பட்டுக்கிட்டே இருக்க கூடாதுங்க தெரிஞ்சதை வச்சு படாம எப்டி நம்ம தவிக்கணுமோ அத அந்த முறையில தாங்க போகணு இப்ப எல்லாத்தையுமே நம்ம பட்டுப்பட்டே தெரிஞ்சு இருந்தம்னா அது கடைசி வரைக்குமே அந்த பொழப் இப்ப ஆயிரம அதனால வந்து எந்தந்த விஷயத்த பட்டு தெரியணுமோ அந்தந்த விஷயத்த மட்டு
உம் இப்ப பாத்தீங்கன்னு வைங்க இப்ப நா வந்து ஒரு கொழந்தைன்னா இருக்கிறப்ப தீயனா எப்டினு தெரியாதுங்க தொட் டம்னா அது சுடுதுன்னா எனக்கு ஒரு டைம் பட்டிச்சு புரிச்சுங் அது மாரிதாங்க எந்த எதுவாரு நிலமைங்க படாமெலாம் தெரிஞ்சுக்க முடியாதுங்க சொல்லுவாங்க இப்ப இது தொட்ட இப்ப கொழந்தைகிட்ட எப்ப நீங்க சொல்றீங்க இது தொடாதே எர்த்தடிக்கு ஒரு டைம் தொட்டு பாத்தாதானே தெரியும் உங்களுக்கு அது ஒரு அது கரண்டுன்னா இப்படி இருக்குனு உங்களுக்கு தெரியும் அதே மாரிதாங்க வாழ்க்கையில எல்லாமே பட்ட விட்டாதங்க கத் இருக்க முடியும் நீங்க சொல்ற மாரிலாம் சும்மா பாட்டுக்கிட்டு பட்டுட்டே இருக்கறீங்க பட்டுட்டே இருக்கிறிங்க அப்படி எல்லாம் கிடையாது படனுங்க பட்டா ஒரு டைம்லான் பட முடியும் மத்த மத்த டைம் இன்னொரு திரும்ப அது மாதிரி படுறப்ப உங்க
புரியுது புரியுது கரெக்ட் தான் கரெக்ட் தாங்க அது உன்மதாங்க நீங்க சொல்றதும் சில விஷயத்த நம்ம பட்டு தெரிஞ்சுக்லாங்க சில விஷய அதுக்குனு நம்ம பட்டு தெரியணுன் அவசிய இல்லைங்க ஏனா நம்ம ஏ ஆளை ஏற்கனவே பட்டு தெரிஞ்சவங்களு இருப்பாங்க அந்த தெரிஞ்சவங்க இரு க்கும்போது பாத்திங்னா அவங்கள வெச்சு கத்துக்கணு நம்ம அவங்க இப்படி பட்டு தெரிஞ்சுகிட்டாங்கன் அவங்க ஒருத்தங்க வந்து சொல்றாங்க இந்த மாரி பட்டுச்சு நா தெரிஞ்சிட்டே அப்டின்னு சொல்றாங்கன்னா அத வந்து நம்ம தெரிஞ்சு வெச்சுக்கணுங்க மறுபடியு அவங்கதானே பட்டு தெரிஞ்சாங்க நம்மளு அதே மாரி பட்டு தெரிஞ்சுக்லான் வந்து பண்றதுதா ஒரு மு ட்டாள் தனங்க
அது அது நீங்க சொல்றிங்க பாத்திங்ளா அது வந்து கரெக்ட் தாங்க இது வந்து சில விஷயத்துல பட்டு தெரிஞ்சுக்கணு சில விஷயத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணு
ஆமாமாங்க உண்மை உண்மைதாங்க எல்லாமே நம்ம கைலயே நம்மளே வந்து கத்துக்கணு அப்டின் நெனைக்கறது தப்புங்க கத்துக்கிட்ட எவ்வளவோ இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது வந்துங்க நமக்கு நேரமு காலமு குறைவான இது போதுங்க
ம் ம்
ம் புரியுதுங்க புரியுதுங்க மதியான என்ன சமைக்கலான்ட்ருக்கிங்க என்ன செய்ய போறிங்க
மதியானம் என்ன சமைக்கலாம் எனக்கு தெரியலீங்க ஆனா நான் காலையில உணவே பாத்தீங்கன்னா நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்டேங்க இருந்தாலும் காலையில உணவை பாத்தீங்கன்னா நா இப்பதா எடுத்தே இப்ப நா இப்பதா எடுத் தேங்கிறப்ப நா எப்டிங்க மதியானோ எடுக்க முடியூ தெரியலைங்க ஆனா மதியானோ எடுக்க முடியாதுங்கட் நைட்டுக்கு எடுத்துக்கோவங்க
ஆ பரவாயல்லைங்க இருந்தாலூ வந்து காலையில உணவு மட்டூ தவிர்க்காதீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்ல வந்து அதிகமான நோய்கள் ஏற்படுங்க என்னங்க நா சாப்பிட்டேங்க காலையில இப்பதாங்க ஒரு பத்து மணிக்கட்ட தாங்க சாப்ட்டே
எப்டிங்க நீங்களே பாத்தீங்னா காலை உணவு பத்து மணிக்குதா சாப்புடுறீங்க நீங்க எப்டிங்க இப்டில்லா பேசலா சொல்லுங்க பாப்போ
இல்லீங்க காலை உணவு தவிர்க்காதீங்க தாங்க சொன்னே
ம் நீங்க தவிக்க கூடாதுங்க நீங்களூ எதுங்க தவிர்க்கிறீங்க
நா தவிர்க்கவே இல்லைங்க நா வந்து இப்பதா நேரோ ஆ இப்ப வந்து ஒரு காலையில நேரோ வந்து சாப்பிடணூனு தா சொன்னே சாப்பிடாம இருக்க கூடாதுன் சொல்லைங்க
ம் பத்து மணிக்குலா சாப்பிட கூடாதுங்க கரெக்டா ஏழு மணி ஏழரை எட்டுங்கிறப்ப சாப்பிட்டு முடி
எட் காலில நேரோ பாத்தீங்னா எட் டு மணிக்குள்ள சாப்ட்ருங்க மத் மதிய நேரோ பாத்தீங்னா ஒரு ஒரு மணிக் குள்ள சாப் ட்ருவேனுங்க இரவு நேரோ பாத்தீங் ஏன்னா ஆ ஆற்ர ஏழு மணிக்குள்ள சாப்டா போதுமானது
ம் நா வந்து அந்த மாரி சாப்பிட முடியாதுங்க ஏனா பாத்தீங்னா காலையில சேப்பா வேணா சாப்பிடுவேங்க மத்தியானோ எப்டி சாப்பிடுவேன்னே தெரியாதுங்க சாப்படாலூ சாப்டு சாப்பிடாட்டி இல்லைங்க நைட் டு வந்து நைட் ட்டு சாப்பிடுவேங்க ஆனா அது தூங்க போற நேரத்துல சாப்பிடுவேனுங்க
ஏஸ் செரிங்க எப்டியோ ஒன்னுங்க காலை உணவு ரொம்ப முக் கியமான உணவுங்க அதே மாரி இரவு உணவு வந்து பாத்தீங்கன்னா நேரோ அதிகமாகலஸ் செலவழிச்சு சாப்டக்கூடாதுங்க எல்லாமே ஏழு மணிக்குள்ள முடிச்சிர்ணுங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு உ ரஸ் சோ ஆ ஆ கொண்டு வர்றாங்கன் நெனைக்கிறேங்க அவுங்க தம்பி எங்க தம்பி வீட்டுக்கு போயிட்ருக்காங்க
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க
உங்க ஊட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் இனிய முறை உங்கள் நண்பன் றி வணக்கம்